ஹலோ ஹலோ
ஹாய்
சொல்லுங்க இப்ப கேக்குது சொல்லுங்க
ஆஹ் என்ன
இப்பதா சமையல முடிச்சே
அப்டிங்களா சேரி சேரி என்ன சமையல் இன்னைக்கி ஆஹ் காலையில் சாப்டாச்சி இனமேல்தா மாத்தியோ அப்டிங்களா சேர் சேரி ஆஹ் ஆமாமா மத்தியம் சாப்பிடவே எப்படியு டூ ஓ கிளாக் மேல ஆயிரோ ஆஹ் நீங்க என் இன்னைக் என்னக்கா சமையல் சாம்பாரா இன்னைக்கி
சாம்பாருதா சண்டேதா ஏதாவது மட்டன் சிக்கன்
ஆஹ நான்வெஜ் இருக்கோ இன்னைக்கு வீக் டேஸ்னால சாம்பாரா
ஆமா சாம்பார் நீங்க என்ன என்ன ஒர்க்ல கிங்க
நா வந்து அட்மினா எச் ஆர் அட்மினா ஒர்க் பண்ணிட்டு இருக்கே நீங்க
நா வந்து பால்வாடி டீச்சரா இருக்கே
அப்டிங்களா சேர் சேர் எந்த ஊரு நீங்க
தஞ்சாவூர்
ஓஓ சேர் சேரி உம் கோயில் நகரமான ஊரா
ஆமா ஆமா நவ கிரகம்மே இங்கேதா இருக்
சேர் சேரி உம் அப்ப நெறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லா அங்க இருக்குமே இல்ல இல்ல நா மதுரை
மதுரையா சேரி சேரி எங்க ரிலேட்டிவ் எல்லா மதுரையில தா இருக்காங்க
ஓ அப்டிங்களா சேர் சேரி அப்போ மாதுரைக்குளா வந்திருக்கீங்களா
நெறையா உம் முந்தியெல்லா ஒவ்வொரு மேயு வந்துருவே சித்திர திருவிழாக்கு
ஓ செரி செரி
ஆனா இப்போ இப்ப கொழந்தைங்கெல்லா பெருசாவ்னனாலே வர முடியாம போயிருச்சு அப்பற அப்டியே கல்யாண அது இதுன்னு அப்டியே இப்ப லீவ் விட்டா பிள்ளைங்களுக்கு லீவுக்கு போகனு பிள்ளைங்க வீட்டுக்கு வர மாரி ஆயிடுது
ஓஹோ செரி செரி உம் அது சித்ரத்திருவ்ழா பாப்பாங்க இல்லையா
வர்ல அதா பிள்ளைங்க எல்லா பெருசு சாய்ர்ச்சுங் சின்ன குட்டியாவே இருந்த வரைக்கு நம்ம கூப்ட்ட எடத்துக்கு வரு உம் இப்ப பெருசா ஆயிட்டானுங்க ஆமா ஆமா ஆமா அவ்ங்க அவ்ங்க வீட்டுக்கு போற மாரி ஆயிடுது
சேரி சேரி அதுலயே வந்து உங்களுக்கு ஃபுல் அன் ஃபுல்லே டைம் பாஸ்
உம் ஆமா
உம் உம் சேர் சேரி இந்த மதுர அவ்ங்க ஊர் க்கு தஞ்சாவூர் கோயிலுக்கு அந்த கோயிலுக்குலா வந்திருக்கோ
ஆஹ் எல்லா நவ கிரகத்துக்கு வந்திருக்கீங்ளா
ஆஹ் ஆமா சும்மா வந்து சுத்தி பாக்குறக்காண்டி வருவோ
உம்
மத்தபடி வந்து தஞ்சாவூர் ரொம்ப பெருசா பாத்தலாம் தஞ்சை கோயில் மட்டு அது மட்டு பாத் திருக்கே அதுவு ஒரு தடவ காலேஜ் படிக்க போம்போது காலேஜ்லருந்து திருச்சில படிச்சே படிக்க போம்போது அப்டியே அங் இருந்து அப்டியே அங்குட்டு வந்தோ
அஹ் தஞ்சாவூர் தக்கமா உம்
ஆம் ஆமா அதனால சேரி அப்டின் சொல்லி அவுட்டிங் மாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்டியே வந்
உம் வாங்க ஒரு தறவ
உம் உம் வர்றே வரே கண்டிப்பா கண்டிப்பா அந்த கோயில் அது அந்த கோயிலோட அத் விசிய பாத்தீனா அந்த நெனலே
கீழ விழாது உம்அந்த சிற்பங்கள் அந்த ஓவிய அதெல்லா நல்லா இருக்கு பாக்க சாய்ந்தர நேர அப்டே சூரியன் போனது அதுக்கப்புறம்னா எவ்ளோ நேரம் உட்காந்தாலுமே அந்த கலைப்பே தெரியாது
ஓ அதுக்கப்பறம் அலோ பண்ணுவாங்களா ங்க நைட்டும் அந்த இ சூரியன் போனதுக்
ஆமா ஆமா இப்ப இந்த இது அது என்ன கார்த்திகையா திருவண்ணாமலை தீபங்கற மாரி கார்த்திகைக்கு பஃபுல்லாவே சுத்தி வருதுங்க மக்கள்ல்லாம் வெளில அந்த அகலி அதோட சேந்து சுத்துறாங்க உள்ள சுத்றாங்க
ஓஹோ சேரி சேரி சேரி சேரி ஆ
ம்
ஆ அந்த டெய்லியுமே அந்த மாரியா இல்ல கார்த்திகை அப்டி அந்த மாரிஅந்த மாரி
கார்த்திகைக்குதா கார்த்திகை திருவண்ணாமலைல செய்றாங்கல்ல
ஆ ஆமா ஆமா ஆமா அந்த டைப் ஓகோ சேரி சேரி ஓகே ஓகே
ம் பாக்கினாலும் ஒன்பது மணி வரைக்கு இருக்கலாம்
ஓ அப்டியா சேரி சேரி உம் மத்தபடி காலைல ஓப் ஓபன் பண்ணது பரவால்ல நைட்டு ஒன்போது மணிய வரை அலோ பண்றாங்க
ஆஹ் மத்தியானம் கொஞ்சம் நேரம் லாக் பண்ணுவாங்கன்னு நனைக்கிறே
ஓ ஓ சேரி சேரி ஓகே ஓகே உம் பரவாயில்ல நல்ல ஒரு இதுதா அங்க தஞ்ச சாவூர்ல அது ஒரு பெரிய ஒரு இது
கோயில் நறைய இருக்கே அது மாரி கோயில் கும்பகோணத்துல எல்லா நறைய இருக்கு க்கு
ஆஹ் ஆமா ஆமா கும்பகோணம் ஃபுல்லாவே கோயில் தான கும்போணம்னு பேரே கோயில்லான னால தானே ம்ம்
அது மாரி மன்னார்குடில ஒரு கோவில் இருக்கு மன்னார்குடியிலயு தஞ்சாவூர் பெரிய கோயில் அளவுக்கு பெருசா இருக்கு ஆனா பேர் எடுக்கல
ஓ அப்டியா ஆனா தெரிஞ்சது ஆனா
ஃபேமஸ்ஸு ஆ இந்த அளவுக்கு ஃபேமஸ் தாகுல அங்க ஒரு யான இருக்கு கு அதுவு இந்த ஹிப்பி முடி மாரி எந்த யானைக்குமே அப்புடி இருக்காதா அங்க மட் ட்டு அந்த யானைக்கி அப்டி இருக் மா முடி மாரியே முன்னாடி ஹேர் கட் பண்ணி வுட் ட்ட மாரி வே அழகா இருக்கும் அந்த ம அது என்னவோ ஒரு யானையா
அப்புடியா பரவாயில்லையே அங்க அப்ப அங்
அது இதுன்னு வச்சிருப்பாங்க ஆமா யானைக்கி நீச்சல் குளோ உண்டு எ எல்லாமே வந்து அத வேடிக்க பாத்து அந்த கோயிலுக்காக வராங் ங்களோ இல்லையா இங்க யா யானைக்காக வருவாங்க
ஓ பரவால்யே இப்ப அந்த ஒரு யாணைக்காண்டியே அவ்ளோ மெயின்டேய்ஸ் பண்ணி எல்லா காஸ் செலவு
அ ஆமா இல்ல அந்த மாரி ஆனா எங்கேயுமே இல்லயா பெரிய யானை பெரிய தந்தம் பெரிய காது அதல்லா இருக்கு இது நெத்தில சின்ன புள்ளைகளுக்கு ஹேர் கட் பண்ணி உடுவாங்கல அப்டி அந்த மாரி கட் பண்ணி விட்டு அழகா இருக்கு முடியே
ஓ சேர் சேர் சேர் சேர் சேர் சேரி அப்ப நா யானைய பாக்குறக்கு அலோ பண்ணுவாங்களா
ஏ கிட்டக்கயே பாக்கலா தலையில அது என்னவோ ஆசீர்வாத பண்ணுமுல்ல அதல்லா வாங்க்கில்லா
ஓ அந்த மார்லா வாங்கிலாமா
ம் ம் யானை பாகன்னு இருக்கு நீங்க இதுல போடு யானைன்னு
ஆ ஆ சேர் சேரி தெர்ல ஆ போட்டு பாக்குற நீங்க இப்ப சொன்னக்கப்பற அது புதுசா இருக்கு பரவால்ல
ஆ நாங்க நாங்க கிறிஸ்டின் தா என் பையன் தா காட்னா அத அப்டி ஒரு யான இருக்குதுன்னு ம்
நானும் முஸ்லீம்தே அதுனால தா நானும் அந்தளவு
ஆ ஆ இதெல்லா யானை எல்லாது நம்ம அத போய் வணங்க போறதுல்ல
ஆமா ஆமாம் ஆமா ஆமா ம்
ஆஹ் அஹு தெரிஞ்சு பாத்துக்கறது நல்லத் தான ஆஹ் இப்ப தஞ்சாவூர் பெரிய கோயில்னா அந்த சிற்பங்கள பாக்கலா அங்க போய் வணங்க போறதில்ல உம்
அது மாரி எல்லா வந்து கோயில் னால போயி சும்மா இந்த பாத்துக்கலா ஒரு விசிட்டிங் பண்றனு ஆமா விசிட்டிங் பண்றது அது அந்த யானைக்கெல்லா வந்து புதுசா இந்த மாரி க்குன்றீங்க அதனால அதெல்லா பாக்கறது தப் பில்ல அதனால போய் பாத்துக்கலா அதல்லா ஒன்னு பிரச்சன கெடையாது உம் உம் இங்கயுமே மதுர மீனாச்சி அம்மன் உம்
இண்டுலருந்து அதனால முன்னாடி எல்லா மீனாட்சி அம்மங்கோயில்லா வருவோ இப் பயு வருவே எதாது விஷேசன்னா அங்க வருவோ அவங்கல்லா வணங்குவாங்க நா ஓரமா நின்னு
ஆஹ் நம்ம அது க்கு நம்மளோட இது ம்மா போயிட்டு மட்டு விஷ்டிங் மட்டு பாத்துட்டு மட்டு வர்ற மாரி சே ஆஹ் சேர் சேர் மதுரைல அப்பறோ வந்து இங்க வந்து ஃபுட் எல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்களா சாப்பாட்ல்லா வீட்
ஃபுட்டு ஆமா இல்ல நாங்க வந்தாலே இவருக் ப சங்க வாங்க்குடுக்கு அக்கா பிள்ளைங்க எல்லா வாங்கிட்டு வந்ததா சேர் காலவாசல் சுசியாட்டோ ஒரு பொண்ணு வீ டு தவுட்டு சந்தைகிட்ட ஒரு பொண்ணு வீடு பறவைல ஒரு பைய கைலாசபுரம் செல்லூர்ன்னு சொல்லுவாங்கல்ல அங்க ஒரு பைய அ அப்டிங்கறனால அங்கங்க வெரைட்டியா என்னங்கறது
உம் மதுரைலே சுத்தி த்தி நெறையா எடத்துல சா ரிலே
அ ஆமா ரிலேட்டிவ்ருக்கற னால அங்கங்க போற மாரி தா இருக்கு அங்க ப்ரோட்டா ஃபேமஸா வாங்ட்டு வருவானுங்க ப்றோ ஜி கர்தண்டா வாங்ட்டுருவானுங்க வெரைட்டியா ஐஸ் க்ரிம் வாங்ட்டு வருவானுங்க
ஆ ஆமா ஜிகர்தண்டாலா வந்து சொல்ல வேண்டிய அவசிய
ஆமா வெளக்குத்தூண்ல தா ஆமா உம் உம் தஞ்சாவூர்லயு விக்கிறானுங்க ஜிகர்தண்டாலா அங்க குடிச்சவங்களுக்கு இது பிடிக்
ஆமா அங்க இங்க ஒர்ஜினல்
ஆஹ் இருக்காது அங்க குடிக்காதவங்க இது நல்லா இருக்குனு குடிக்கிறாங் ங்க
ஆஹ் செரி செரி இங்க குடிச்சிட்டோம்னா அந்தோட டேஸ்ட் டு இங்க இருக்க டேஸ்ட்ல அது அதுக்கு அது ஈக்வலா அங்க இருக்காது ம் மத்தபடி நார் மலா ஓகே ஜிகர்தண்டா அப்டின்னு
ஆஹ் அவ்ளோதா ஆஹ் அந்த டேஸ்ட்ட தெரியாதவங்க குடிக்கிறாங்க இங்க ஆஹ் அங்கயு வெல க்குத்துன்ட்ட இருக்கறதுதா நல்லா இருக்கு மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறதெல்லா நல்லால
ஆஹ் ஆமா அந்த கையில இருக்கறக்குனே நல்லா இருக்கு
ஓகே ஆமா அங்க குடிக்க முடியல சரி பஸ்ஸு வந்துட்டோ அப்டின்னா ஆஹ்
அது மாரி நெறைய கட வச்சிந்தாலு அந்த அந்த அளவுக்கு இருக்காது உம் உம் உம் உம் இங்கே அதுக்கேத்த மாரிதா நல்லாருக்கு
ஆமா
நம்மளுமே வந்து இதெல்லா வச்சிருக்காய்ங்க ஆனா வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து அந்த டேஸ்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்காது உம் அந்த விளக்கு தூன் வி விளக்கு தூண்றுக்குல அங்க மட்டுதா அந்த டேஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலாவே இருக்கு
உம் ஆனா புரோட்டா டிஃப்ரென்டா டேஸ்ட்டா இருக்கு போயிருக்கம் போயிருக்கோ அப்டியே போனா அ கடைக்கு கடையிலயே போய் குடிச்சுட்டு வந்துருவோ போக முடியாதப்போ பசங்க வாங்ட்டு வந்து தந்துருவாங்க
ஆஹ் சேரி செரி ஆமா அந்த கடைக்கு போனாவே வந்து க டா இருக்கு கடைக்கு போய் குடிக்கிறது அது ஒரு டிஃப்ரண்டா இருக்
இத்தே ஆமா ஆ ஃபிரெஷா உடனே குடுக்கற மொல
உம் ஆமா ஆமா அதனால அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும் ம்ம் அது அப்புறம் பொரட்டாவும் அதுவும் வந்து ஒரு விதத்துல அதுவும் வந்து வேற
ஆஹ் நைட்ல புரோட்டா ஆமா என்னன்னவே வெரைட்டி வெரைட்டியா கொண்டு வராங்க எங்களுக்கெல்லா ஒ ரெண்டு வகைதா கிடைக்கோ ரெண்டு வகை மூணு வகைதா ஹலோ